நல்லா இருக்
ஆ நா நல்லா இருக்கேங்க நீங்க எப்டிங்க இருக்கீங்க ஆ நா சாப்ட்டுட்டேங்க நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்டே
இன்னாத்த சாப்ட்டீங்க
இட்லி சாம்பார்
இட்லி கூட தொட்டுக்க சாம்பார் சட்னி இல்லையாங்க
இல்லங்க
எதுக்குங்க புடிக்காத உங்களுக்கு சட்னி நா வந்து பொரோட்டா சாப்ட்டேங்க
செரி
செரியா
எப்புடி போது உங்க
டேவா லைஃபா
லைஃப் தா
லைஃப் வந்து அப்டியே போகுதுங்க ஃப்ளோல போகுது நானு அப்டியே ஃப்ளோல
ம் ஹும் ஃப்ளோல வெற போகுதா நல்லது
எப்போவுமே ஃப்ளோல போனாதாங்க கெத்தா இருக்கு
ம் கெத்தா இருக்கு மாஸா இருக்கு எல்லாமே இருக்கு
லஃப் கூட இருக்கு எல்லாமே இருக்கு
சேரிங்
ம் செரி உங்களுக்கு ஏதா அது இப்போ சம் து அது சமூக வலை தரங்கள்ல ட்ரெண்டிங்கா போறது எதது செய்ய தெரியுமா சாப்பாடு
என்னது
சமூக வலைதளங்கள்
சரி இருக்கு
இருக்குல்ல அதுல ஏதாவது ரொம்ப ட்ரெண்டிங்கா போகுதுல்ல ஏதாது சமைக்க தெரியமா உங்களுக்கு அதுல
பாத்தாதா சமைப்பே
அட போங்க உங்களுக்கு புரியில இப்ப டிரரெண்டிங்கா இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல எல்லா போகுதுல்ல அதுல ஏதாது பாத்து சமைப்பீங்களான்னு கேட்டே
அது அதானே சொல்றே நானு பாத்தா சமைப்பே
தா சமைப் இப்ப இல்லங்க தெரியும் ஞாபமக வச்சிருக்கலா அதாவது பார்த்தது என்னன் கேட்டா
ஆ ஒரு பால் பால்ஸ்சு
பால்சா
கோகனட் வித்து ஷுகர் டிப்பிங் பால்ஸ்சு
அப்பிடியா சரி
தேங்கா கூட ஆ சக்கர தண்ணி ஓட டிப் பண்ணி அந்த பால் ட்ரெண்டிங்கா இருக்கு அது எனக்கு மைண்ட்லியே அப்படியே இருக்கு
அப்படியா இன்னைக்கு வந்து டர்கிஸ்ட்டு சிக்கன் இப்ப ட்ரெண்டிங்கா போகுது அது எனக்கு ஞாபக இருக்குங்க அது ஒன்னுலிங்க நார்மல்ங்க ப்ஸ்ட்டு சிக்கன் நல்லா கழுவிட்டு நா சொல்றே இப்ப கூட கேட்டுக்கோங்களே
நா கேட்ட தானே நீங்க சொல்லணு
சரி கேளுங்க
அப்படியே எப்படி சொல்லலா அது மொதல்ல சொல்லுங்க எப்படி நீங்க சொல்லலா
வாயால தா
கேகாம நா கேட்டனா
வாயாலதா சொ
நா கேட்டேனா ஆ சொல்லுங்க கேட்டேனா இல்லல்ல நா உங்களுக் எதாச்சு கேக்கறே இப்ப இன்ட்ரெஸ்டா சரியா சொல்லுங்க இப்ப வந்து உங்கள்க்கு எல் அ எல் கே ஜி லர்ந்து காலேஜ் படிச்சிர்க்கிங்களா
அ ஆமா படிச்சிர்க்கே
எல் கே ஜி டூ உங்க காலேஜ்ஜு காலேஜ் எல் கே ஜி டு காலேஜு வரைக்கு உங்கள்க்கு ரொம்போ புடிச்ச ரொம்போ இன்ட்ரெஸ்டா
ம்
அ உங்கள்க்கு ரொம்ப க்ளோஸா இருந்த திங்ஸ் எது ஐ மீன் என்னத் சொல்றது உங்கக்கு ரொம்ப நெருக்கமான பொருள் எது
இவளக்கா யூனிஃபார்ம் தாங்க
ஒரு மெமரி இருக்குல்ல எதாச்சும் மெமரி இருக்குல்ல அந்த மெமரில சொல்லுங்க
நா எதுமே சின்ன வயசுல இருந்து வெக்கவே இல்லியே ஆனா நா டாய் வச்சிருக்கே சின்ன வயசுல வாங்னது இப்ப கூட இருக்கு எங்கிட்ட சின்ன வயசுல வாங்கன கார் எல்லா எங்கிட்ட இரு
ஓ
நா அப்படியே பத்தரமா வச்சிருக்கே வீட்ல காரு அதுக்கப்பறோ எனக்கு எட்டாவதுல நல்லா படிச்சேன்னு அ எங்க டீச்சர் வந்து இது குடுத்தாங்க ஷாப்னரும் பென்சிலு அந்த ஷாப்னர வச்சிருக்கே நா அப்படியே ஏழாவதுல ஏழாவது ஆறாவதுல ஒரு துதுங்கது ஆறாவதுல்ல குடுத்த சாப்னர் நா வச்சிட்ருக்கேன்
ஆ
இன்னு என்ன இருக்கு அதுக்கப்புறம் யூனிஃபார்மும் வச்சிருக்க நா
யூனிஃபார்மு எல்லாருமே யூஸ் பண்றதுதான் அது விடுங்க
உம் உம்
தென் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு எல் கே ஜி டு காலேஜ் வரைக்கும்
ம் உம்
எந்த ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ்ஸு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு இவனா எனக்கு உயிரு அந்த மாரி இவனுக்காக நா எதுமே செய்வே கேளுங்க இவனுகா செய்வ எதுமே செய்வே ஆனா எனக் இவன் எனக்கு ரொம்ப புடி புடிச்ச ஃப்ரெண்டு இவ இவனுக்கு என்னனாலும் நா போய் நிப்ப அந்த மாரி
ஆ என்னனாலு போய் நிப்ப அதெல்லா கரெக்ட்டு தான் என்ன வேணாலும் செய்வேன்னு சொன்னீங்கள அது மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒருத்த இருக்கான்
ம் ஓகே
சின்ன வயசுல இருந்து உம்
ம்
தேர்டு ஸ்டண்டர்ட்ல இருந்து ஒருத்தன்
எல் கே ஜில இருந்து இல்லையா
எல் கே ஜில இருந்து யாரும் இல்லங்க எனக்கு நா அவ்வளவா ஃப்ரெண்ட்ஸே வச்சிக்க மாட்ட
ம் தொட்டா சிணுங்கியா நீங்க
தொட்டாச்சிணுங்கி இல்லங்க இப்ப நெறைய ஃப்ரெண்ட்ஸூ வச்சுக்கிட்டா ஒரு ஒருத்த ஒரு ஒரு டைப்பா இருப்பா ஒருத்த லூசு மாரியே பண்ணுவா இன்னொருத்த நல்லா இருப்பா இன்னொருத்த வந்து இங்கருந்து அங்க போய் பேசுவான் அதெல்லாம் எதுக்கு ஒருத்தன வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான்
சரி உங்களுக்கு அவ அவன் வந்து யாராச்சிக்கிட்ட பேசுனா உங்களுக்கு பிடிக்காதா
ச்சீ அப்டில்லா இல்லங்க
இல்ல இல்லங்க இருங்க இருங்க கொஸ்டின் சரியா சொல்லிறேன் இப்ப உங்களுக்கு வருமா கோவம் இப்போ உங்க கிட்ட நல்லா ஜிகிரியா இருக்கா இப்ப வேற யாராச்சின்னு வராங்க நடுவுல
ம்
உங்களுக்கு ஜிகிரியா அவன் அவனுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டா வரான் அகென்ஸ்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்
எனக்கு என்ன அதனால தான நா ரொம்ப க்ளோஸ் ஆகமாட்டே யாருகிட்டயும் அதனால தான் ஒரு எல்லாத்துக்கும் லிமிட் வச்சிருப்பேன் நா அவ்ளோதான் புரியுதா நா சொல்றது நா அவ்வளோ க்ளோஸா யாருகிட்டயும் ஆக மாட்ட
சரி உங்க உங்க லைப்லயே மறக் க்க முடியாது சொன்னா யாரு
மறக்க முடியாதுன்னா ஒரு பொண்ணு இருக்குங்க
அப்படியா செர்
ஆமா அந்த பொண்ணு ரொம்ப பண்ணுச்சுங்கப்பா கொஞ்சோ நஞ்சமா பண்ணுச்சு எதேதோ பண்ணுச்சுங்க நா வந்து லெவன்துது டுவல்த்து ரொம்ப பாடுபட்டங்க காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கு ரொம்ப பாடுபட்ட
ரொம்ப பாடு படுனுங்க நீங்கல்லா
நாங்க எதுக்குங்க படுனூ நாங்க என்ன செஞ்சோன்னு படுனு நாங்க என்னாங்க செஞ்சோ
இதுங்க அத்து சொல்லுங்க நாங்க
மே செய்லங்க எதுவுமே செய்யல நார்மல்லா எல்லாரு என்ன பண்ணுவாங்கலோ அது மட்டு தா நானு பண்ணே அது போய் தப்பாயிச்சா அங்க எது எதேதோ போய் எங்கெங்கியோ போச் அதூ ஒண்ணுல்லங்க விடுங்க இதுலல்லா சொல்லக் கூடாது
ம்
ம் ஒண்ணுல்ல அவ்ள டீப்பாலா இல்ல அனா ரொம்ப இது என்னா சொல்றது கோச்சிப்பாங்க ரொம்ப அதுதா கடுப்பா இருக்கு ஏது எதூமே பண்ணிருக்க மாட்டே அனா எதாவது பண்ண மாரியே காட்டிப்பாங்க
உங்கள உங்க பேச்சு எல்லா பாத்தா அந்த மாரி பண்ற மாரி தெரிலயே பண்ணீட் இருக்கற மாரி தான தெரிது
என்னாத்த பண்ணீட்டு இருக்கற மாரி தெரிது உங்களுக்கு
நா எதுவுமே பண்ண மாட்டேங்க அப்பாவி சொல்றீங்கல்ல உங்கள பாக்க அப்படி தெரியவே இல்லையே
ஐயோ உங்களுக்கு என்னா தெரியு என்னிய இப்ப சொன்னீங்கல்ல குளோஸ்ஸுடா இப்போ கேட்டீங்கல்ல இப்ப கேட்டீங்கள குளோஸா யாரு கிட்ட இருப்பீங்கன்னு அவுங்கிட்ட கிட்ட கேட்டா எல்லாமே சொல்லுவாங்க ஏன்னா எல்லாமே அவங்கூட தான ஷேர் பண்ணுது எல்லாத்துலயு நின்னுடுப்ப கூட அதனால நானு உனக்காக நின்னு ஆ ஒண்ணு செஞ்சு குடுத்துட்டு தா இருக்கே ஒரு செஞ்சு குடுத்துட்டே என் கடம நா பண்ணிட்டே அனா
ஐயையோ அவ்ளோ பெரிய மனுசேனா நீங்க கடுமைலா பண்ணிருக்கீங்க அவங்க அம்மா அப்பாவே பண்ணாங்களா இல்லயா தெரில நீங்க பண்ணிருக்கீங்க பரவால்ல
செஞ்சா திருப்பி நாம்களு அவங்களுக்கு எதாவது செய்ணு அப்போ வரைக்கு மனசு ஆறது எனக்கு நா எனக்கு செஞ்ச உதவிக்கு நானு உனக்கு அப்படியே பண்ணீட்ட அதுக்கப்பறோ தா எனக் கு நிம்மதியா இருக்க
அப்படியா இப்ப எப்படி இருக்காங்க அவங்க நல்லா படியா இருக்காங்களா
ஆ நல்லபடியா ஜாலியா இருக்காங்க எங்கள மாரி இல்ல அனா ஜாலியா இருக்காங்க
ம் என்ன உங்கள மாதிர்
ஆ என்ன மாரி இல்ல அவங்க ஜாலியா இருக்காங்க
அத்தாங்க உங்க மாரி என்ன
அது சொன்னா புரியாது
செஞ்சா புரியும்மா
சொன்னா புரியாது செய்ல்ல தா தெரியும்
என்னமோ நல்லாபடியா இருங்க
ஆ அவங்க நல்லா படியா தா இருக்காங்க அப்டியே தா இருப்பாங்க ஒன்னும் இல்ல பிரச்சன இல்ல எல்லாம் கிளியர் பண்ணிட்ட ஆமா என் ஃப்ரெண்டுக்கு தா
ம் ம்
எல்லாமே வந்து கிளிய கிளியரா இருக்கு பாத்துட்ட எல்லாமே நா
சேரிங்க
ஆ
சந்தோஷமா இருந்தா அ வாழ்த்துக்கள்
உங்களோட வாழ்த்துக்கள்லா சரிங்க
ஏன் இந்த மாரி சொல்றிங்க என் வாழ்த்துக்கள் எவ்ளோ பேர் கேப்பாங்கமலம் கேட்டு வாங்கிப்பாங்க
அப்படியாங்க அப்படியாங்க சரிங்க நல்லா இருந்தா போதுங்க
சரிங்க நீங்களு எல்லாமே நல்லா படியா இருங்க
ம் ம் இப்பி இருந்தா போதும் வேற என்னத்த வேணும்
ம் நா லா எல்லாருக்கு நல்லாது தா சொல்வ ஆனா இங்க எனக்கு இருக்காங்க பாருங்க சூப்பர் திட்டீட்டே இருப்பாங்க
எங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சுங்க
சி சிரிச்சு வெக்காதிங்கங்க எனக்கு கோவ் வந்துடு சரியா சரி வைங்க
சரிங்க நல்லா இருங்க நல்லபடி செய்ங்க நல்லபடியா இருங்க வெக்கற
ரொம்ப பேசாதீங்க வைங்க
வைங்க வைங்க ரொம்ப பேசாதீங்க